போ ஹலோ
கேக்குதா
ஆ வணக்கம் தோழா சொல்லுங்க என்ன பண்றீங்க ஹலோ
கேக்குதா
ஹலோ கேக்குதா
ஹோ கேக்குதா
ஆ கேக்குது என்ன பண்றீங்க
ம் சும்மாதா இருக்கே நீங்க
ம் நா சும்மாதா இருக்குறே சாப்ட்டீங்களா என்ன சாப்ட்டீங்க
சாப்புடல்லியே இனிதா சாப்டணு ன்ன பசிக்கல பசிக்கலயே
ஓகே ஓகே ம் என்ன சாப்பாடு வீட்ல
அ இரு இரு ஒக்க நிமுசொ ஒரு நிமிசொ ஒரு நிமிசொ
ஓகே ஓகே
ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ கேக்குது
வீட்ல வீட்ல இல்ல எது மைக் இல்லையா வெளியே போயிருக்காங்கோ
ஒக் ஓகே ஓகே ஒங்க ஸ்லாங் கொஞ்சொ டிஃப்ரெண்டா இருக்கு
ஆமா கன்யாகுமாரிலா
ஓகே ஓகே எங்க வீட்ல வந்து பிரியாணி
ம் சரிதா
ஆமா பிரியாணி
அப்றொ
அப்றொ சொல்லுங்க ஒங்க வாழ்க்க எப்டி போது
வாழ்க்க போரா போது நாசமாப் நாசமா போவுத் து ஒங்க வாழ்க்க எப்டி போது
ஏ வாழ்க்க வந்து விலேகம் மேடா இருக்கு பள்ளமா இருக்குது சுத்தி போது சுத் பத்தாம போது எல்லா சைடு போயிட்ருக்கு ஏ வாழ்க்க
ஏ என்னாச்சு
அது போது என்ன பண்ணதுக்கு வாழ்க்க அப்டிதானே போயிட்டு இவ்ளாம போது
காலேஜ் இல்லியா காலேஜ் இன்னிக்கி லீவு இல்லா
ம் இன்னைக் காலேஜ் லீவு இன்னைக்கி மொஹரம்னால காலேஜ் லீவ் விட்ருக்காங்க சோ இன்னைக் போல லீவு ஜாலியா என்ஜாய் பண்ட்ருக்க வீட்ல
செரிதா நா பதினொன்னாந்தேதி சென்னை கெளம்புற செலப்ப செலப்புன் போயிருவ ஓகே ஓகே பாத்து சேஃபா போகணும் அங்கலா
அங்கலா போகும்போது பாத்து சேஃபா போங்கன் சொன்னே டிக்கெட் புக் பண்ணியாச்சா
இல்ல இது கன்ஃபார்ம் இல்லே இது எ ஃப்ரெண்டோட வாப்பா வந்து எ வேற எதோ ஏன்டி பண்ற
ஓகே ஓகே ஆ கேக்குது ஃபோன கொஞ்சொ பக்கத்ல வெச்சு பேசுங்க
பக்கத்துலதா இருக்கு ஹலோ
ஆ கொஞ்ச சவுண்டு் கம்மியா கேக்குது ஒங்க வாய்ஸு அதா
இப்ப கேக்குதா
ஆ கேக்குது கேக்குது
யா அப்பயு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு் எனக்கு அப் செய்வனா
ஓகே ஓகே
நா ஒர் நிம்சொ இரி
இன்டர்வியூ அப்ளை அப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க நல்லபடியா
இப்ப கேக்குதா
ம் கேக்குது ஆனா கொஞ்சொ சவுண்டு கம்மியா கேக்குது பரவால்ல சொல்லுங்க
அ இது அப்போ எ ஃப்ரெண்டு எனக்குஞ்சேத்து அப்ளை பண்ணா
ஓ
என்னி பதினொன்னாந்தேதி போணு லோயாலா காலேஜி தெரியுமா சென்னைல
ஆ தெரியு தெரியு
ஆ அங்கதா வெச்சு நடக்கு போய்ட்டு வர்ணும்
ஓகே
தெரியாது
எதுபாட்டேன்னு நீங்க கடைச்சாலு நல்லதுதான
ஆமா அத்னால போய் பாக்கணு அப்றோ காலேஜுலா எப்டி போகுது
அ
ஹலோ ஜாலியா இருக்கீங்க காலேஜில ம் கேக்குது
ஆ காலேஜா சீரியஸா ஜாலியா இருக்குறோ
எக்ஸாமல்லா அரி ரிசல்ட்டு வந்தா
ஆ ரிசல்ட்டு வந்துருச்சே ஆல் க்ளியர்
அரியர் இருந்துச்சுல்ல கடச்சிருச்சா
ஆ அரியர் வந்து இதாய்டுச்சு எனக்கு க்ளியர் ஆய்டுச்சு
நானு பாஸ் ஆய்ட்டே தெரியுமா
ஓ எப்போ எனக்கு சொல்ல தெரியவே தெரியாதே
நா பாக்குற ஸ்டோரி போட்டிருந்தனே நீ பாக்கிலியா ஆல் க்ளியர்னு
இல்ல இல்ல பாக்கல்ல எனக்கு தெர்ல ஞாபகோ இல்ல நா எல்லா அன்னைக்கு எல்லாருமே ஸ்டோரி போட்டாங்க ஆல் க்ளியர் ஆல் க்ளியர்னா நா என்ன ஸ்டோரிய பாக்குறதுக்கு
செரிதாங்க எனக்கு கடச்சு எப்டியோ கடச்சது தெரியாது
ஓ கொஞ்சோ ஃபோன பக்கத்துல வெச்சு பேசுனா நல்லாருக்கு
எல்லா சேப் கேக்குதா
ஆ இப்போ ஓகே
ஆ அப்படி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் எல்லா கெடச்சிச்சு கேக்குதா
ஓ கேக்குது கேக்குது தான்லா கேக்குது ஹலோ
எப்டின்னு தெரில ஆனா
ஹலோ வெய்ட் பண்ணுங்க ஒரு நிம்ஷோ
எப்டி பாஸ் ஆனனே தெரியில
ஓ ஆ இப்ப கேக்குதா நானா பிகம்தா ஆமா பிகாம்தா
நீ இந்த இந்த
நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ல எனக்கு ஏ ப்ளஸே கெடச்சிருக்கு
ஹலோ
ஹலோ நா பேசற கேக்குதா உங்களுக்கு கொஞ்சோ டவரு இஷுவா இருக்குன் நனைக்கிறே
டவரா இதுக்கு நா ஹாட்ஸ்பாட் ஆன் கனெக்ட் பண்ணி வெச்சுருக்கே
ஓ அதா உங்களுக்கு வந்து பேசுறது க்ளியர் இல்ல போல ஓகே நா பே கொஞ்சோ அந்த உங்களோட நெட்ட கொஞ்சோ பக்கத்துல வெச்சு பேசுங்க க்ளியரா கேக்ககு எனக்
பக்கத்துல தான் இருக்கு இப்ப பக்கத்துல ஆ இப்ப கேக்குதா
ஆ கொஞ் உங்க போன் சவுண்ட் கம்மியா கேக்குது ஓகே அ அப்பறம் வந்து சாப்பாடுலாம் வைப்பீங்களா வைக்க தெரியுமா எப்டி
புரில
சாப்பாடுலாம் வைப்பீங்களான்னு கேட்டேன்
ஆ‌நான் செப் எல்லாம் கிடையாது தெரியாது மேகி மட்டும் பண்ண தெரியும்
மேகி எங்களுக்கு தான் பண்ண தெரியும்
வேறு என்ன பண்ண தெரியும் வேறு ஒன்னுமே தெரியாது
சூப்பர் லட்ல
அக்கா போயாச்சா
ம் அக்கா போயாச்சு
ஆ இது இந்த ஆப் ஒன்ன அக்காவா சொல்லிதந்தா
ஐயோ செரி இல்ல வந்து அப்பறம் வந்து சொல்லுங்க ம் லவ் எதா பண்றீங்களா எப்டி லைஃப் போகுது உங்க லைப் பத்தி சொல்லுங்க ம் லவ் எது பண்ணலையா
நா உட்காந்துருக்கேன் கிளாஸு அவ் இன்னைக்கு நான் கிளாசுக்கும் போ
புரில ஆனா என்னது ஓ ஓகே ஓகே ஆ கேக்குது கேக்குது
இன்னைக்கு நான் கிளாஸ்க்கும் போல தெரியுமாம் மழ இங்கே
ஓ இங்க வந்து இரிட்டி கிடக்குது பட் மழை இல்ல மழை பெய் மா
இங்கே செம்ம மழ
உம் ஆ ஓகே அப்பறம் சொல்லுங்க உங்கள பத்தி சொல்லுங்க
என்ன பத்தி சொல்றது என்ன பத்திதான் உனக்கு எல்லாமே தெரியும்ல
ம் ஓகே அப்பறம் வந்து ம் வீட்டுல எல்லாரும் எங்க போய்ருக்காங்க
வெளியே அக்கா வீட்டுக்கு
ஓ அக்கா வீட்டுக்கா தங்கச்சி காலேஜ் சேர்ந்தாங்களா
சேர்ந்தாச்சு நூர்ல் இஸ்லாம்
நூர்இஸ்லாம் சூப்பர்
ஒரு நிமிஷம் நான் ஏர்போர்ட்ஸ் கனெக்ட்டு பண்ணிக்குற அப்போ சில கே சவுண்டு
ஓகே ஓகே ஓகே
தங்கச்சி நூறுல் இஸ்லாம்ல அட்மிஷன் போட்டிருக்கா எவளோ தெரியுமா பி சி‌ ஏ தெரியுமா
ஆ
பி சி‌ ஏ பி சி ஏ
பி சி ஏ ஏசி கேள்வி பட்டது தெர்ல
ஆ அது போட்ருக்கா
ம்
அப்பறம் நீச்சொல்லு உன் வாழ்க்க எப்டி போது
என் வாழ்க்க போகுது ஜாலியாகவும் போகும் போரிங்காகவும் போகும்
சேரிதான்
எல்லா கலந்தது அப்பறோ ம் சாப்பிட வேண்டியதான
சாப்பிட்லா பசிக்கல
ஆ ஏ மணி நாலு ஆகுது சாப்பிடுங்க
அப்புறோ சாப்பிடணு இன்னிமே தா போய்ட்டு சாப்பிடணு
ஓகே ஓகே
அப்புறோ எனக்கு இன்னினேட் காலிய ஆவுது நைட்டு
ம் ஓகே ஓகே அப்புறோ வேற சொல்லுங்க அப்புறோ அப்புறோ சொல்லிட்டு இருப்போம் வேற சொல்லுங்க
டப்பர்கான் அப்புறோ ஹலோ
ம் ம் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிய முடிவடைய போகிறது
சேரிங்க
ஸோ வந்து நம்ம வந்து கொஞ்சோ ஃபாஸ்ட்டா பேசிக்கலாமே எதனாலு பேசிக்கலாம்
ஆ ங்க் இந்த இனியார்
ம் அப்புறோ சொல்லுங்க
நீல